ஹலோ ஹலோ
என்ன பண்றிங்க
ஆஃபீஸ் ஆஃபீஸ்
ஆஃபீஸ்ல இருக்கிங்ளா ஓகே சாப்ட்டிங்ளா என்ன சாப்ட்டிங்க
இட்லி உப்மா
ஓகே ஓகே ஆஃபீஸ்லா எப்படி போகுது
ஆஃபீஸ் அப்டியே போய்ட்ருக்கு
ம்
உனக்கு நீ என்ன பண்ற உனுக்கு எப்படி போகுது லைஃப்